ஆ சொல்லுங்கக்கா
ஆ அ இன்னைக்கு வந்து நம்ம இந்த சிறு தொழில் பத்தி பேசுவோமா தோழி வந் து ஆ உங்ளுக்கு இஸ் தென் உங்களுக்கு தெரிஞ்ச சிறு தொழில் சொல்லுங்க எதாவது இருந்தா ஏன்னா எனக்கு வந்து சிறுதொழில் செய்யணும்னு ஆச வந்து அஹ் சரி வழிகாட்டுதல்ல வந்து அஹ் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க அது எனக்கு புடிச்சிருந்து இருந்ததுன்னா நா வந்து அத ஃபாலோ பண்றே தோழி வந்து
ஆஹ் ஆஹ் எனக்கு ஒரு சின்ன க்ளூ மட்டு கொடுக்குறீங்களா நீங்க என் அப் அப்டி செய்யற மாதிரி இருந்தா எந்த மாதிரியான அதாவது சமையல் டைப்பா
உம்
இல்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸா
ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தோழி வந்து இந்த சமையல் வந்து ஓரளவுக்கு தெரியு வந்து இது இல்லாம பாத்தீங்கன்னா இன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் நாட்டுக்கோழி வளரு போது சொல்றாங்க தையல் மிஷின்ல செய்யலாங்கிறாங்க ஆஹ் வியாபாரோ செய்யலா அப்டின்னு சொல்லி சொல்றாங்க அஹ் வீட் வீட்ல இருந்து இந்த பொடி எல்லா நுனுக்கி தரலா அப்டின்னு சொல்லி சொல்றாங்க எழுதி பூ கொடுக்கலா அப்டின்னு சொல்றாங்க இந்த மாரி நெறயா இருக் பாத்தீங்ன்னா வந்து ஆஹ் அதில எனக்கு ஒரே ஒரு மாரி கொழப்பமா இருக் இத செய்யலாமா அவுங்க அத சொல்றாங்களே இதை செய்வோமா அப்டிங்கிற மாரி இருந்தது ஒரு ஒரு நல்ல வழிகாட்டுதல் இருந்தா நம்மளுக்கு ஒரு உதவியா இருக்கும்ல்ல அதா தோழி வந்து அஹ் அது மாரி உங்களுக்கு எதாவ்து தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போ
என்னய பொறுத்தளவு சமையல் ஓகேனு தோனு ஏன்னா நமக்கு அது கொஞ்சோ வருமானமு கொஞ்சோ அதிகமா வரு
அப்டியா ஓ உம்
நமக்கது அது எப்டி சொல்றது இப்ப கோழி வளர்ப்புன்னு சொல்றீங்க ஓகே
ம்
ஆனா அதுக்கு நம்ம நெறய மெனக்கட வேண்டிய திருக்கு மெணக்கடல் அப்டின்னா நம்ம அந்த சுத்தி உள்ள அந்த ஏரியாவ கவர் பண்ணணு அந்த கோழிய பத்ரமா பாத்துக்கணு அதுக்கு சில இதெல்லா இருக்கு
ஹ கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா நானே வந்து இது மாரி ஏர்க்கனே எ கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்க கோழி வாங்கலெ நல்லா லாபோ வரு அப்டினாங்க ஆனா எனக்கு வந்து அந்த கோழிய பத்தி எந்த ஒரு விஷயமுமே தெரியாது வந்து பாத் பாத்தீங்கனா முட்ட தரு சிக் ன்னா வெட்டி குழம்பு வச்சு கிரேவி பண்ணுவோ அப் அப்டிங்கதா தெரியுமே தவிர அந்த அதோட வளர்ப்பு பத்தி எதுவுமே தெரியாது ஆனா ஒரு விஷயோ மட்டு தெரியு அது வளர்த்தா ஒரு ஒரு ஜீவராசி வந்து வீட்டுக்குள்ள வரு அப்டின்னு சொல்லி கேள்விப்பட்ருக்கே பாத்துருக்கே அந்த நியூஸ் பேப்பர்ல எல்லா பாத்திருக்கே அதனாலயே பாத்தீங்கன்னா எனக் அது வந்து பயோ பா அந்து இன்னொன்னு ஏதோ அந்த கோழிங்களுக் இப்ப வந்து ஒரு நோய் தாக்கு ஒரு நோய் வந்து தாக்குனுச்சுன்னா எல்லா ம் எல்லா கோழியுமே எறந்து போய்டு அப்டின்னு சொன்னாங்க ஆஹ் இப்ப நம்ம முதலீடு செஞ்சுட்டு நம்மளுக்கு நஷ்டமா போய்ட்டுனா அது ரொம்ப பெரிய இழப்பா போய்டும்ல தோழி
கண்டிப்பா அது வந்து அந் அதே சேம் அத நம்ம சீசன் டைம்னா மழை டைம்ல மெயின்டென் பண்றது கஷ்ட
ம் ம்
அதுக்கு சிக்கர நோயு தாக்கு ஒண்ணு ஆனா ம் நா சொன்னேன்ல இந்த சாப்பாடும் சொல்லியிருந்தோம்ல அது நமக்கு டூ இன் ஒன் பர்பஸ்தா
ம் ம் ம்
ரெண்டு விஷய ரெண்டு விதத்துல நமக்கு அது யூஸ் ஆகு நம்ம வீட்டுக்குள்ள சமானு அதுல வந்துரும் இன்னொன்னு நம்ம இப்டி சமையல் பண்ணிட்டு அத டெலிவரி பண்ணலா
அ
அ அந்த மாரி பண்ணலா அது வந்து நமக்கு ரெண்டு இதா பெய்ரு நமக்கும் செஞ்சுக்கலா இப்ப கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்லா நம்மலே
கண்டிப்பா கண்டிப்பா தோழி வந்து நீங்க சொல்றது உண்மதா வந்து ம் ம் எனக்கும் அந்த ஆச இருக்கு வந்து கண்டிப்பா வந்து இதுல வந்து டூ இன் ஒன் நீங்க சொல்றா மாரி பர்பஸ் இருக்கு நம்பளும் பயன்படுத்தலா அடுத்தவுங்களுக்கு குடுக்கலா வந்து நமக்கு வெளில காசு குடுத்து வாங்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா போலி தா வந்து டிக்காசன்ல்ல ம் அத வந்து நெனச்சு நெனச்சு கு தர்றாங்க வந்து இது வந்து நாட்டு கோழிமுட்ட இது நாட்டு கோழிமட்ட நாமலு நம்ம கொழந்தைங்களுக்கு நல்லது வாங்கி தரோ சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ப்ராய்லர் கோழி முட்டைய தா வாங்கி குடுக்குறாங்க
அஹா ஆனா நாட்டு கோழி முட்டைக்கும் பிராய்லருக்கும் டிஃப்ரெண்ட்ருக்கு
ஏ இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்கள எ எங்க ஊர்ல எல்லா பாத்தீங்கன்னா ம் முப்பது முட்ட நூத்தி இருவதுருவா நுப்பது முட்டை நூத்தி இருவதுருவான்னாங்க அந்த முட்டையப்பா அது வந்து கேளுங்க அது வந்து பாக்குறத்துக்கு நாட்டுக்கோழி முட்ட மாரியே இருக்குது ஆனா வந்து அது பிராய்லர் கோழி முட்ட
ப்ராய்லர் கோழி ம்ம் ஆனா அது இருக்காது ஃபுல்லா நல்லாருக்காது அதுல ஒரு ரெண்டு மூனாச்சு டேமேஜ் இருக்கும் ரெண்டு மூனுல்ல ஒரு அஞ்சு வரைக் குமே டேமேஜ் இருக்கும் அத நம்மள்ட்ட அப்டி ஏமாத்திட்டு பேயிட்றாங்க அது வேண்டா ம்
அப்டித்தா தோழி வந்து ஏமாந்து ஏமாந்துதா நம்ம வந்து இந்த மாரி நெலமக்கி தள்ளப்பட்டுருக்கோ பா
ம் அதே சாப்பாடு வச்சிங்க அப்டின்னா நமக்கு அந்த ஒரு கிலோ அரிசி வந்து எழுபது ருபா அம்பது ருபாய்க்கு வருது அப்டின்னா நம்ம ஒரு பொட்டலமே வந்து அம்பது ரூபாய்க்கு குடுக்கலா
அ தாராளமா
அந் அதுனால நமக்கு ப்ளஸ்ஸுதா
ம்
சாப்பாடு ஓகேதா அது வீட்டு மொறையாவு போயிரு அது ஒரு இதுவு இருக்கும் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும்
ம் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மையிலே வந்து ஒத்துக்கக்கூடிய விஷயந்தா வந்து அ இப்ப அந்த வந்து கோழிகளுக்கு நோய் வருவதுனால தாக்கும் அப்டின் சொல்லி அதுல நஷ்டமாயிருதுன்னு அத பத்தி யோசிச்சோ
அது மல சைடுலா வெக்கல்லா ம்
அ கோழி வளர்ப்புதா நம்புளுக்கு கை குடுக்கல ஆடாது வளர்ப்போ அப்படின் பாத்தீங்ன்னா ஆடு வளக்கலானு ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்கி வெ ச்சனா நாயிங்கப்படுத்துற பாடு பா அந்த கோழிய கடிச்சு வெச்சிருது
ம்
நெறய ஆடுங்கள வந்து என்ன பண்ணிருது கடிச்சு வெச்சுருது அதுங்களுக்கு வந்து எறந்தும் பேயிடுது பாத் தீங்னா நாம எததா இது இது செய்யலா அப்படின்னு ஒரு பக்க யோசன அத செய்யலானு ஒரு பக்க யோசன எத செய்யலான் நென் ச்சாலு எதாவ்து ஒரு தடங்கள் வந்து பாத்தீங்கனா வந்துருது தோழி வந்து எதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள காத்தடிக்க போனா மாவுவிக்க போனா காத் தடிக்குது உப்பு விக்க போனா மழ பெய்யுது அப்டின் சொல்றாங்க அந்த மாரி நம்ம எதாது செய்யலான் நெனச்சு ஆரம்பிச்சோன் பத்தீங்கன்னா ஏதாவ்து ஒரு தடங்கள் வந்து வந்துருது தோழி வந்து
நீங்க ஒன்னாங்கட் ம் ஒண்ணு ட்ரை பண்ணுங்ளே சொல் அதாது நம்ம ஒரு விஷயோ செய்யுணுன் நெனைப்போ
ம்
நம்ம ஒரு ஆர்வக்கோளாருல அத நம்ம முன்னாடியே எல்லா சொல்லிருவோ
ம்
அத சொல்லாம செஞ்சாதா அது கரெக்டா இருக்கு
ஓஹோ நீங்க அப்படி சொல்றீங்ளா
நம்ம என்ன இத செய்ய போறே அத செய்ய போறேன்னா நமக்கே அந்த இன்ட்ரெஸ்டு போய்டு
ம் ம் ம்
ஆ நம்ம இத செய்யணு செய்யணுன் சொல்லி வெளில சொல்லாம செஞ்சோனா சக்சஸ்
அ சரிங்க தோழி அப்பனா இந்த வர இனிமே செய்யக்கூடியத வந் து அந்த மாரியாவ்து செஞ்சு பாப்போ தோழி வந்து
ஆ ட்ரை பண்ணி பாருங்க நா அது மாரி பண்ணுவே
இப்ப இது ரெண்டு இல்லாம தோழி பாத்தீங்னா வேற என்னன் சொல்லான்னா தையல் இயந்தரோ வச்சிருக்கவுங் வச்சிட்டு அ ஒ இந்த சேரீ வந்து ஓரோ அடிச்சிக் குடுக்கற்து ப்ளௌஸ் தெச்சு குடுக்கறது ம் அந்த மாரி செய்யலா அப்டின் சொல்லி என்னோட நெருங்கிய தோழி ஒருத்தவங்க சொன்னாங்க பரவாலயே இவுங்க இந்த ஐடியாவு நல்லா இருக்கு அப்டின்னிட்டுனு ஆ செய்யலா னா அதுக்கு என்னன்னா தையல் இயந்திரோ வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு வந்து அதுல முன்ன உள்ளது வந்து பாத்தீங்கனா ஆமா முன்ன உள்ளதெல்லா பாத் தீங்னா பெடல்ல போடலா இப்போ வந்து பாத்
இப்போ யோசனை வந்திருக்கு ம்
மிஷின் டைப்ல வந்து அதிகமா வேலை இல்ல வந்து பாத்தீங்னா
கரண்ட் அது ஆமா
ஆ கரண்ட்லதா‌ ஓடு வந்து மோட்டார் வந்து ஃபிட் பண்ணி வெச்சிற்றாங்க வந்து
ஆமா அதுல என்ன ஆச்சு
அதுல என்னனா தோழி வந்து இப்போ ஊருக்கு ஊரு சந்துக்கு சந்து எல்லாருமே வெச்சிருக்காங்க
ஆ ஆ ஆ‌ ஆ அப்
அதுவு பாக்கலான் பாத்தா அதுலியு இந்த மாரி ஒரு சூழ்நில வந்துது தோழி வந்து
இல்ல இரு பண்ணலாமே எல்லாரு ஒரே எடத்து ட்டு போக மாட்டாங்க தான அதாவுது பத்து பேர்ல இருந்தா பதினொன்னா இருக்காம பத்துல ஒண்ணா இருக்கலால அத நம்ம பண்லாமே
கண்டிப்பா நீங்க சொல்றத வந்து நா ஏத்துக்கற தோழி வந்து அப்பனா நா ஏமேல தா வந்து அந்த மிஸ் டேக் நா தா இன்னு நல்லா கத்துக்குணு வந்து
ஆமா
அதாவது எல்லாரையு மாரி இல்லாம நம்ம வித்யாசமா எதாவது செஞ்சி கொடுத்தாதா
ம் அந்த சர்வேஸ் கரெக்ட்டா இருக்கனு ம் அந்த சர்வே ஸ் கரெக்ட்டா இருந்துச்சுனா அவுங்க நம்ம கிட்ட வர போறாங்க
ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி
அவ்ளோ தா ம் ம்
நீங்க என்ன எதாவுது தொழில் செய்யறீங்ளா தோழி
நா இல்ல நா ஒரு கடைல வேல பாத்துட்ருக்க
அப்டிங்ளா
ம்
பரவாயில்ல இப்ப கடைல வேல பாத்தாலு சிறு தொழில் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு
ம் ம் பாக்குறோல நம்மளே நம்மளோட தேவைக்கே ஒவ்வொரு எடத்துலயு போய் நிக்கறோல அப்பயே தெரியு
ஆமா
இத நம்ம பண்ணலாம அத நம்ம பண்லாமானு யோசிப்போல
ம்
ம்
சரிங்க தோழி சரிங்க தோழி இப்ப நீங்க எப்டி போவீங்க உங்களோட ஆ நீங்க வேல பாக்குற எடத் துக்கு வந்து சைக்கிளா
ஆ நா பஸ்ஸு
ம் ம் ம்
காலைல எட்டு மணிக்கு பஸ்ல ம் ஈவினிங் ஏல்ற மணிக்கு பஸ்ஸு ரிட்டன் வீட்டுக்கு
அப்படியா ஓ செரி செரிங்க செரிங்க செரிங்க தோழி இப்ப நீங்க பஸ்ல போறன் சொல்றீங்க அந்த டையத் துக்குள்ள போயே ஆவனு பஸ்ஸு கடைகலன்னா அப்ப அப்ப என்ன செய்வீங்க நீங்க வந்து
ஆஹா டைமுக்கு கெளம்பிட வேண்டியதுதா வேற வழி இல்லைல இல்லனா பத்து ரூவா குடுத் து ஆட்டோக்கு போணு
ஓஹோஹோ ஓ இப்ப வந்து இந்த மகளிர் இலவசமா இருகறதனால ஆ பரவால பரவால தோழி உங்களுக்
ம்
பரவால்ல உங்கள்ட்ட நறைய நல்ல விஷயங்கள் கத்துக்லா வந்து தோழி வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா ம் ம் ம் நாலா பாத்தீங்கன்னா பஸ்ல அதிகமா போனது இல்ல வந்து பாத்தீங்கன்னா ம் சைக்கிளு வண்டி இப்டியேதா போயிட்டு வந்த அப்படிதா பழகுனது பஸ்ல வந்து அதிகமா கடையாது எ எனக்கு பஸ்ல போறதுனால பயம் ஃபஸ்ட்டுல இருந்து என்ன பாத்தீங்கன்னா ஒருத்தர ஒருத்தர் முந்திக்கிட்டு போறதுக்கா ஆர்ன அடிச்சிகிட்டு போவாங்க பாருங்க அது அது வந்து பயமா இருக்கு எனக்கு அதனாலயே நா பஸ்ல போறத அதிகபட்சோ தவ தவிர்த்துருவ பாத்தீங்ன்னா
ம் ம் ம்
ஆ சைக்கிளோ வண்டியோனா அது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகலா வந்து இந்த பஸ்ல போறது மட்டு எனக் கொஞ்சோ பயமா இருக்கு பாத்தீங்கன்னா தோழி வந்து ம் அது ஏ காரணோனா இந்த நா முன்னாடி போற நீ முன்னாடி போறன்னு சொல்லி பயணிகள எத்தறத்துக்காக பாத்தீங்கன்னா வேகமா போவாங்க அது வேகமா போறது வந்து ஒரு விதத் துல நல்லதுதா இல்லன்னு சொல்ல மாட்டே கொண்டு போயி உங்களுக்காக பாக்குறீங்க சம்பாத்தியோனு இன்னொர் பக்கோ அதுல பயணிக்க கூடிய மக்களோட உயிரே கவனிக் இரு வந்து ம் ஒருத்தரு ஒருத்தருனாலு இழப்பு இழப்புதா நூறு பேருன்னா அந்த குடும்பத்த நெனச்சு பாக்குணுல உங்களுடைய போட்டிக்காக மக்களோட உயிர் வந்து பனையவக்க கூடாதுல்ல
வைக்க கூடாது ஆமாக்கா கரெக்ட்டு தா
அதனால எனக்கு பயோ தா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போ சொன்னீங்கன்னா நா ஜாலியா போயிடுவ ஆனா பஸ்ல போ சொன்னீனா தா அது எனக்கு புடிக்கவே புடிக்காது அது வந்து
அச்சச்சோ அ அ அ பஸ் டிராவல்லா நல்லா இருக்கு
ம்
ம் அப்டி யோசிக்காதீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க
ஆ சேரிங்க சேரிங்க சரிங்க தோழி நம்ம அடுத்த கால்ல மீட் பேசுவோ
ஆ ஆங் சரிங்கக்கா நாளைக் பேசலாமா
ஆ ஓகே கால் பண்ற